நல்லாருக்கீங் வணக்கம் வணக்கம் தோழி.
இ பேஸ்லாமா
கிங்ளா தோழி
கேக் கேக்குதுங்ளா தோழி பேஸ்றது தோழி வணக்கம் தோழி கேக்குதா பேசுறது நா பேசுறது சொல்லுங்க தோழி
ம் நல்லா இருக்கீங்களா தோழி
அ நல்லா இருக்கோ தோழி வீட்ல எல்லாரு நலமா தோழி
பேசலாமா
ஆ பேசலா தோழி பச ங்கலா பள்ளிக்கு போய் விட்டார்களா தோழி
ம் பள்ளிக்கு போய்ட்டாங்க
சரிங்க தோழி சரிங்க தோழி ம் பரவால்ல தோழி இப்பென்னத்தோழி எல்லா வேலயும் முடிந்து விட்டதா உங்களுக்கு வேல எல்லா எல்லா முடிந் ம் ம் ம் ஏ தோழி காலயிலயே செய்ய மாட்டீங்களா தோழி காலயிலயே வந்து பசங்களுக்கு குடுத்துருப்பீங்கள்ள தோழி
காலயில பாத்தீங்கன்னா பூரி செஞ் பூரியும் சன்னா மசாலாவும் செஞ்சதுனால அதுவே குடுத்து விட்டுட்டே
அ ஓ சேரி சேரி ம்
சரிங்க தோழி சரிங்க தோழி இங்கயுமே இது காலையில செஞ்சோ தோழி இருந்தா ரெண்டு சமையல் பண்ற மாரி இருக்கு தோழி ஒன்னாவது படிக்கிறதுனால எது குடுத்தா எல்லாமேல்லா எடுத்துட்டு போ மாட்ராப்புல தோழி அப்டியே எடுத்துட்டு போனாலும் திரும்பி எடுத்துட்டு வந்துறாப்புல அதனால இவருக்கு பாத்தீங்கனா பாத்து பாத்து பண்ணி குடுக்க வேண்டியதா ருக்கு அ கொஞ்ச தொந்தரவாதா தோழி இருக்கு இன் என்னதா பண்றன்னு தெர்ல தோழி மதியத்து மதியத்து ரசம் வச்சு உருள கிழங்கு வருத்து காலயில தோச இந்த மினி தோச மாரி ஊத்தி தக்காளி வேக வச்ச சட்னி குடுத்து இது பண்ணியாச்சு தோழி இப்ப வந்து பாத்தீங்னா இப்ப காரக்கொழம்பு தா தோழி வைக்கனு இந்த வெயிலுக்கு அப்டியே பயங்கரமா இருக்கும் தோழி
அ கார கொழம்புக்கு பதில் இந்த குருமா கொழம்புலா இருக்கே அதெல்லா வச்சு குடுக்கலால கறி கொழம்பு மாடலே வைக்கலா
அ அதெலா வக்கி அ பொறிச்ச கொழம்பு வச்சு கொடுப்போம் தோழி இவனுக்கு இல்ல தோழி அவனுக்கு ரசம் காலயிலே வச்சு செய்து குடுத்து விட்டேன் இங்க வீட்ல நானு அம் மாமனானருக்கும் சொல்டு என்ன சும்மா போ பரவாயில காரக்கொழம்பு வச்சு முட்ட இது பண்ணிக்கலா சொல்லிட்டாங்க சேரி ஏதோ ஒன்னு ஆனா இந்த வெயிலுக்கு வந்து முட் முடியல தோழி சாப்புறதுக்கே அவ்ளோ அழுப்பா இருக்கு ஏண்டா சாப்புறோன் தோணுது இறங்க மாட்டேங்குது வெயிலுக்கு
இரண்டு நாள மழை கொஞ்ச இருக்குறதுனால வெயில் கொஞ்ச தனிவா இருக்கு தோழி
என்ன தோழி சொல்றீங்க இங்க மழயே இல்ல
மழ பேஞ்சது இங்க ரொம்ப நேர பெய்யல கொஞ்ச கொஞ்ச நேர மட்டும் மழ பேஞ்சது
அ முந்தா நாள் பேஞ்சது தோழி நல்ல மழ நா அப்பவே நினச்சே நல்ல மழ பெய்து அதுக் முன்ன மாரி அதிகமால் அதுக்கு தகுந்த மாதிரி நேத்தி வெளுத்து எடுத்துட்டு வெயிலு இன்னக்கு அதுக்கு மேல இருக்கு முடியில ம் ரொம்ப அதிக மாருக்கு அதா ஒரு நேர வண்டியில போம்போதெல்லா ஸ்கூல் திரும்பி மூன்ரைக்கு அழைக்க போணுமே ஐயோ யாண்டா போறோ அப்படின்ல இருக்கு ஏதோ பண்ணுது ஒடம்பு போட்டே நமக்கு மெயினா தலவலி வந்துடுது இருக்கு தாங்கமுடில தலைவலினாலயே
வெயில் அதிகமானா அப்டிதா
ஆ முடியல தோழி சுத்தமா எங்க வீட்டுல வீடு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க தோழி பழைய வீட்டு அதனால வாடகைவீட்டுல இருக்கொமா அதனால ஒரு வண்டி தா இருக்கு அப்பா அந்த வீட்டுக்கு வேலை செய்யற இடத் போனோ நானு இவன அலைக்க போனோ அதா ரொம்ப தொந்தரவாருக் முடில இந்த ஒரும் ஆ ரொம்ப கஷ்டமா தா ஆமா தோழி இந்த ஒரு மாசம் ஒரு மாதம் ஆய்டும் நெனைக்றே
ம்
அது முடிச்சாதா தோழி அவர் இப்ப வேற என் புள்ளய வேற அக்கா வீட்ல விட்ருக்றத்னால தோழி ரொம்ப அங்க போய்ட்டு அவர அலச்சிக்கிட்டு கலப்பிவுட்டு அவர அலச்சு அவர இது பண்ணிட்டு திரும்பியும் மூன்றைக்கி அலச்சிட் வந்து அக்கா வி ட்ல விட்டு அவருக் கொஞ்சோ அது இதுன் பண்ணி விட்டுட்டு அவர் கூட இருந்து டு அப்றமா ஒரு ஆறு ஆறுர மணி போலதான் தோழி இங்க வந்து அப்பா வளச்சிக்கிட்டு வீட்டுக் வந்துட்ருக்க
அப்டியாமா
ஆமா தோழி அதனால கொஞ்சோ தொந்தரவாதா இருக்கு நாங்க யாரு ம் அதுவும் நாங்களா யாரும் இல்ல என்னோட ம் அது ஒவ்வொரு நேர என்ன நனைக்றேன் நீங்களும் வந்து இங்க இருங்க அப்டின் சொல்றாப்ல அவுங்க வீட்ல மாமியார் லாம் இருக்காங்க அதெல்லாம் பாக்கணும்ல தோழி நம்பளும் அதனால கொஞ்சோ சிரமமாதான் இருக்கு சரி அதான் இன்னு ஒரு வார் தன் நான் நா அவர்ட்ட சும்மா பொய் சொல்லி வெச்ருக்கோ கேப்பார் ஆனா திரும்பியு அனால இப்டியேப் போது தோழி வேற வலி இல்லாம ஓடிகிட் இருக்கு ம் ஆனா நம்ம சொல்றோ வெயில் ட்ச்சா மலைய தாங்கிக்லாம் அப்டிங்றோ மல பெஞ்சாச்சி இதுக்கு வெயிலே பர வாலங்றோ ஆனா இந்த வர்ஷம் வெயில் தாக்கோ ரொம்ப அதிகமா இருக்கு
ஆம்மா வெயிலா இருந்தா கூட நமக்கு ரொம்ப சிரம்மமா போரதாகட்டோ வர்ரதாகட்டோ எல் எல்லாமே ரொம்ப சிரமம் துணி காய வெக்கணோ வெளில வெக்கணோ நம்ம அப்டின்னா அதுவே ரொம்ப செரம் தலங்கள்ல பாத்தீங்கன்னா விடாத மழ எல்லாம் ரொம்ப சிரம போட்ற மாரி இருக்கு
ஆம்மா ஆமா அதுவும் நீங்க சொல்றதும் கரெட்டு தான் ஆனா இருக்க முடியல தோழி மாடில வேற இருக்கோமா ரொம்ப முடில தோழி இங்க அனல் அடிக்கிது ரொம்ப வீட்டு உள்ளாரியே பாத்தீங்ன்னா ஒரு மாரி அனலா வீசுது
ம் ஆம்மா
அதனால செரமமா இருக்கு அதனால் தான் அவருக் ஒடம்பு முடியாம போய்ட்டுங்ற காரணத்னால தா அக்கா வீட்டுக் கே கொண்டு போய் விட்டுட் வந்துட்டோ ம் ஆமா தோழி இப்ப என்ன தோழி நீங்க சமையல் பண்றதா இருக்கீங்க
ஆ உருண்டா குழம்பு பண்ணலானு இருக்கோ
ஓ சூப்பர் தோழி எனக் ரொம்ப பிடிக்கும் தோழி அப்டியே இங்க ஒரு பார்சல் அமிச்சி விடுங்க தோழி
கண்டிப்பா வீட்டுக் வாங்க நெறைய சாப்பிடலா
கண்டிப்பா தோழி எப்டி தோழி பண்ணுவீங்க நீங்க
அதிகமாவு உளுந்த பயற கொஞ்சோ கம்மியான அளவுலயு ஊற வெச்சிக்கனோ பூவ வெச்சிட்டு அத எடுத்து மிக்ஸில அடிப்பாங்க மிக்ஸில பாத்தீங்கன்னா ஊர்னதுக்கப்ரோ அ மிக்ஸில அடிச் அடிக்கெணோ அதுல பாத்தீங்கன்னா
ம் ம்
கூடாது அந்த டேஸ்ட் ட பாத்தீங்கன்னா நல்லா இருக்காது கொஞ்சோ பருப்பு மட்டு ஒரு கையில பருப்பு மட்டு தனியா எடுத் து வெச்சுட்டு கொஞ்சோ கொற கொற ரொம்பவே கொற கொறனு அரைக்கனோ அரச்சிட்டு அதுல பருப்பு அரைக்கு போதே பிரிஞ்சிக்கோ
ம்
கீழிட்டு அத அடிச்சிட்டு அது அப்றமா அது அதுல வந்து வெங்காயம் அ பச்ச மெளகா கருவேப்பில அ மல்லி போட்டு பெசஞ்சி செல பேரு பாத்தீங்கன்னா எண்ணெயில போட்டு வட மாதிரி எடுத் வத்தகொழம்புங்கு வெப்பாங்க செல பேரு பாத்தீங்கன்னா ம் ஆ செல பேரு பாத்தீங்கன்னா என்ன அப்டீன் நறிய ஆமா செல பேரு பாத்தீங்கன்னா எண்ண வேணா அப்டின்னு நெனைக்கிறவைங்க ஆ இட்லி பானைல வெச்சு அவிச்சு அது மாதிரி எடுக் ப்பாங்க ம் ஆமா அவிச்சி எடுப்பே கொழம்பு அதுக்கு பாத்தீங்கன்னா இன் இல்வாங்க அத வெச்சுட்டே
ம்
கொடுக்கு அ அ எண்ணெயில போட்டு எடுத்து கொடுப்ப
ஓ சரிங்க சரிங்க தோழி சரிங்க தோழி அதா எப்டி
ஆமமாம் மா ம் விட்டுட்டு வெச்சுட்டே அதுக்கப்புறம் அ பெருஞ் சீரகோ வெங்காயோம்
ம் ம்
அத தாளிச்சு கொடுப்பே
ம் சரிங்க தோழி சரி சல பேரு தோழி இப்ப நம்ம எங்கயு ம்
கு
அந்த உருண்டைய அதுல எடுத்து
ஆமா அதுக் கடசியா கடசியாதா உருண்டைய அதுல போடு
உ ஆ ஆ
பச்சம் அதுல சீரகோ ஜிஞ்சரகோ பச்ச மொளகா
ம் ம் ம்
கொழம்புல ஊத்துறது கொழம்பு கொதிக்கறதுகப்பறோ
ம்
நல்ல ஒரு
ம் செல பேர் பாத்தீங்ன்னா தோழி இப்ப என்ன ம் ஆ இப்ப நீங்க சொல்ற மாரிதா எங்க வீட்ல செய்வோ ஆனா இந்த பச்ச மெளகா மட்டோ போடுறதுல்ல அதுக்கு பதில்தா நாங்க மொ மொளகாத்தூள் போடுறோமேன்னு சொல்லிட்டு போடுறதில்ல ஆனா நாங்களுமே வேவ வெச்சு இட்லி பானைல வேக வெச்சுதா பண்ணுவோ ஆனா செல பேர் தோழி உருண்ட உருட்டி டைரக்டா கொழம்புலா
அது நா முயற்சி பண்ணி பாத்திருக்கமா அது எனக்கு